ஹலோ கேக்குதா ஹலோ வணக்கம் ஆ கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மதா பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானும் சும்மா தா இப்பதா வேல எல்லா முடிச்சுது டிஃபன் சாப்பிட்டீங்கலா ஆ டிஃபன் லா டிஃபன் சாப்பிட்டீங்களா ஹலோ
உம்
ஹலோ ஒரு நிமிஷம் லைன் ஹலோ கேக்குதா
ஆ எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்கலையாங்கோ
ஆமா ஆமா விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது
இப்போ
ஆ இப்போ கேக்குது இப்ப கேக்குது அ நா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க டிஃபனு
ஆ சே பூரி உருளைக்கெழங்கு சாப்ட்றாங்க
ம் நாங்க வந்து
பூரி உருளக்கெழங்கு சுட்டே
ஆ ஓகே ஓகே நாங்க வந்து தோ இ இட்லி சாம்பார் சட்னி இன்னிக்கி எல்லா கடேல இருந்து வாங்கி சாப்ட்டோ இன்னக்கி வீட்ல டிஃபன் அதனால கடேல இருந்து வாங்கி சாப்
ஐட்டம்ஸா கடேல இருந்து வாங்கந்தான
ஆமா ஆமா ஆமா சாம்பார் சட்னி அப்பறோ வடக்கறி எல்லா ம் நீங்க எப்டி டெய்லியு வீட்ல செய்வீங்களா எப்பயாது ஒரு தடவ எப்பயாவது ஒரு தடவ கா கடேல வாங்கி சாப்டுவீங்களா
ஆ கடேல வாங்குறது உண்டு ஆ லீவ் அன்னைக்குதா கடேல வாங்குவோ மத்தபடி ஸ்கூல்க்கு போறாங்கோ பசங்க ஆ வீட்டுக்காரு வேலைக் போறாங்கன்றதுனால அது எப்டி இருந்தாலு நம்ம ரெடி பண்ணிடனு வீட் ல அந்த செவன் ஓ கிளாக்குள்ள லன்சு பிரேக் பாஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடணு ஆ அதனால அப்டியே போயிடு சீக்கர மா எழுந்து அப்டியே செஞ்சிருவோ ஏதோ ஒன்னு தோசயோ கால்ல என்ன முடியுதோ அது சேமியா உப்புமா நார்மல் உப்புமா இது ஏதாச்சு ஒன்னு பண்ணிடுவோ
சேரிங்க சேரிங்க அப்பறோ உங்க வீட்ல என்ன யார் யாரெல்லா இருக்குறீங்க சில பேர் எங்க வீட்ல வந்து இன்னக்கி காரக் காரக்கொழம்பு முட்ட அவிச்சி முட்டா அவிச்சி அதுதா பாப்பாவுக்கு அதுதா கட்னோ நீங்க உங்க வீட்ல இன்னக்கி
பிக் பாஸ் வந்து எப்டி
எண்ணெய் எடுப்போ எங்க மாமியார் வீட்லயே மிக்சில அரச்சிருவாங்க வெங்காயோ தக்காளி அதெல்லா போட்டு அதெல்லா போட்டு அரச்சிட்டு அப்பறோ தாளிச்சிட்டு அத அப்டி ஊத்தி கொஞ்சோண்டு மெளகா தூளு மாங்காசாதமா ம் அது நீங்க எப்டி செய்வீங்க
ஆ
ஹலோ ஹலோ ஹலோ
ம்
நீங்க பேசுறது எதுவு கேக்க மாட்டேங்கிதுப்பா ஹலோ
ம் கொஞ்ச வெங்காயோ பெருங்காயோ இதெல்லா
ம் க்குது ஆனா நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது எதுனாலன்னு எனக்கு தெரில இன்னு விட்டு விட்டு கேக்குது ஆ இப்ப பரவால்ல கேக்குது ஆனா வந்து நடுநடுவுல விட்டு விட்டு விட்டு ஸ்டெக்காய் கேக்குற மாரி இருக்கு ம் சரிங்க சா ஆ கேக்குது கேக்குதுங்க ம் சொல்லுங்க எப்டி செஞ்சிங்க நீங்க மாங்கா சாதொ
ப்ரேக் காய்டு கேய் ட்டாயிருதா அதா மாங்கா வெங்காயோ கட் பண்ணி எடுத்துட்டு
ஆ
ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க
ஹலோ
இது ஆ கேக்க மாட்டேங்குதுன் நெனைக்றே நீங்க நீங்க பேசுறது எனக் ஒழுங்காவே கேக்க மாட்டேங்குது நா பேசுறது கேக்குதா
நெட்வொர்க் இஷ்யு போல
நா பேசுறது கேக்குதா விட்டு விட்டு கேக்குதா நா பேசுறது நா நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு